எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நா தோழி நீங்க நல்லமா இருக்கீங்களா
ஆ நானு ரொம்ப நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா நைட் சாப்பாடு இனிமே தானோ
ஆமா தோழி சாப்ட்டாச்சு மதியான உணவு முடிஞ்சிருச்சு இப்போ நைட்டு என்ன சாப்பன்ணு அப்டின்ட்டு பண்ணனு
ஓடு என்னன்னு யோசிக்கணு அப்ப என்ன பண்லான் இருக்கீங்க
ம் நா என்ன நென்சன்னா மக்ரோனி அந்த மாரி செஞ்சிர்லா தோச சாப்டுட்டு தான இருக்கோ மக்ரோனி மக்ரோனி தெரியுமா மக்ரோ ரோனி மக்ரோனினா பாஸ்
அப்டின்னா என்னன்னு தெரியாதே ஆ பாஸ்
பாஸ்தா கூட தெரியாதா ஆ மக்ரோனி சொல்லுவாங்க அதுல போட்ருக்கோமே மெக்ரோனினு அதுல பேர் போட்ருப்பாங்ளே தோழி மக்ரோனீனு மக்ரோனின் போட்ருக்கு அதுல ம் ம் அதுதா அது செஞ்சிர்லா அப்டின்ட்டு யோஸ்சிட்ருக்கே தோழி நீங்க என்ன உணவு இரவுக்கு
இடியாப்போ பண்லான்ட்ருக்கே தோழி
இடிப்யாப்பமா சூப்பர் சூப்பர் உங்களுக் தெரியுமா பண்றதுக்கு
ஆ அது என்ன ஈசி தானே
ஆ ஆ சேரி சேரி இடியாபத்துக்கு தொட்டுக்குத்துக்கு
தேங்கா சட்னி வச்சிக்கிட்டு அ தேங்காய்ய உடைக்கிறோ ஒரு தேங்காய்ய உடைக்கிறோ பாதி தேங்கா சட் னி பாதி தேங்கா பால் வச்சுக்லான் பாத்த
சேர் செரி சட்னியு பாலு ரெண்டு எப்டி சேர்த்து சாப்புடுவீங்க
வேனுங்கிறவுங்க சட்னி ஊத்திக்கிலா வேண்டாங்கிறவுங்க தேங்கா பால் ஊத்திக்கிலா
ஓ அந்த மாதிரி
ஆ ஆல்டர்னேடிவ்வா ரெண்டையுமே வச்சு விட்டுருவோ யாருக்கு என்னென்ன புடிக்குதோ அத அது அவுங்கவுங்க ஊதிக்க வேண்டிதா
ம் உங்க வீட்ல எத்தினே பேர் இருக்காங்க
எங்க வீட்ல நாங்க எங்க அம்மா அப்பா அண்ணே தம்பி நா எல்லார்ருக்கோ
ம் ம்
ம் அப்பறோ பா
சொல்லுங்க தோழி இன்னிக்கி என்னா பத்தி பேசலா இன்னிக்கி மின்சாரம் பத்தி பேஸ்லாமா
ஆ சூப்பர் தோழி தலைப்புகள்லா பக்காவா சூஸ் பண்றீங்க
ம் இப்போ கரண்ட்டு அப்டிங்கிறது எல்லாரு பயன்படுத்துற ஒண்ணு இப்போ நறையா பேர் என்ன பண்றாங்க அது கூட சரியா யூஸ் பண்றது இல்ல அதுவு நல்லா நம்ம சிக்கனமா கொஞ்சோ பார்த்து நம்ம யூஸ் பண்ணோனா இப்ப நறைய பேர் சொல்றாங்க கரண்ட்டு நறைய வேஸ்ட் ஆகுது நறைய இடத்துல கரண்ட் இல்லா நறைய ஊர்லலா கரண்ட் இல்ல அப்டின்ட்டு ஒரே இடத்துலா அதிக பவர்ரு போர்றதுனாலா சில சின்ன கிராமத்துல எல்லா கரண்ட்டு அதிகமா போறது இல்ல அப்டின்ட்டு ஒரு இது இருக்கு ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சோ ஜாக்கர்தையா இருக்கணு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்றோ ஃபேன் இங்க போட்டுட்டு அங்க போய் உட்காந்துர்றோ இல்லன்னா நம்ம ஏந்து போம்போது ஃபேன் ஆஃப் பண்ட்டு போறதில்ல இப்ப என்னா பண்றோ தேவ இல்லாத போது லைட் ஆன் பண்ணி விட்டுர்றோ நம்ம எப்போ நம்மளுக் தேவயோ அப்போ இப்போ நம்ம பகல் டைம்ல நம்மளுக்கு லைட் தேவப்படாது இல்லையா தோழி அந்த டைம்ல நம்ம என்ன பண்லா ம் அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருனோ நம்ளுக் தேவ இருக்கிற போது மட்டு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிக்ணு அந்த மாதிரி பண்ணா நமக்கு நெறைய கரண்ட் சேவ் பண்லா இல்லையா தோழி
ம் ஆமாண்டி கரண்ட் நமக்கு எ
து அது பத்தி
நானு அதேதா தோழி நெனைக்கிறே நமக்கு எப்ப கரண்ட் தேவப்படுமோ அப்ப வந்துட்டு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணோ அப்டின்னா அது நமக்கும் நல்லது கரண்ட் பில்லு கொஞ்ச அதிகமா வராது அது உண்மைதான தோழி
ஆமா ஆமா ஆமா கரண்டு பில்லு அதிகமாவு வராது இப்போ நம்ம மாதிரி மிடில் காளாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கரண்ட் பில்லு அதிகமா வருது கம்மியா வருது நம்மளுக்கு ஒரு தெரியு மாற்றம் தெரியு ஆனா அதிகமா வந்தா இரோ ரொம்போ இதாயுருமே கஷ் டமே கட்றதுக்கு அப்டின்னு இதே பணக்காரங்களுக் கு அப்டின்னு அவங்களுக்கு எதுமே இல்ல என்ன இருக்கு எவ்ளோ வந்தாலு கட்டி விடுவாங்க என்ன
அதா பணோ நெறைய அவங்ககிட்டே இருக்கே தோழி
ஆமா அவங்களுக்கெல்லா என்ன இருக்கு தேவையில்ல கரண்ட் எங்க ஓட்னாலு என்ன இந்த மாரி பாத்து நம்ம யூஸ் பண்றது இதுல்லா ஒரு பொறுப்பான வேல இல்ல நம்ம தா பாத்து யூஸ் பண்ணணு நம்மளுக் எவ்ள தேவையோ கரெண்ட் அவ்ளோ யூஸ் பண்ணனு எவ்வளவுக்கு எவ்ளோ கம்மி பண்ண முடியு தெரியுமோ அவ்ளோக் அவ்ளோ நம்ம கம்மி பண்றது நல்லது இல்லையா தோழி
ஆமா தோழி சரியா சொன்னீங்க
ம் சொல்லுங்க தோழி அப்றம் நீங்க என்ன நெனைக்கிறீங்க எதுல இது நம்ம கரண்ட் சேமிப் சேமிப் பண்லா
கரண்டை பொறுத்தவரையு ஃபேன் வந்துட்டு தேவைப்படுற இடத்துல போடணு இப்ப வெயில் காலோ ஃபேன் இல்லாம இருக்க முடியாது அது உண்மதா இருந்தாலு நம்ம கு ஒரு எடத்துல தேவப்படுது அப்டின்னா அது ஓடலா செல நேரத்துல என்ன பண்ணிருவோ அப்டின்னா வீட் ட விட்டு வெளியில கெளம்பிருவோ ஆனா ஃபேனு அமத்தாம விட்டுட்டு போயிறது ஒரு சில நேரங்கள்ல ஃபேனுன்னு சொல்றத விட கேஸே பாதி பேர் மறந்துட்டு போயிருவாங்க ஆஃப் பண்ணாம அதாது கீழ ஆஃப் பண்ணாம
ஆமா ஆமா கரெக்டு ரொம்போ கேஸ்ல கூட தொழி அது பத்தியு நா பேசணுனு இருக்கே ஏனா நெறைய பேர் என்ன பண்றாங்க கேஸ் கூட ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க இப்ப எல்லாம நெறைய பிரச்சனை இருக்கு தெரியுதா உங்கக்கு தெரியுமா தோழி கேஸூ பிரச்சனை எவ்ளோ இருக்கு இப்பெல்லா கேஸே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா தோழி இப்ப நம்மல்லா புக் பண்ணோ இப்ப நா புக் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு பஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்டுன்னு வரு அதாவது இப்ப நா போன எனோ முப்பதாந்தேதி அப்ளை பண்ணி இருந்தேன்னா இந்த முப்பதாந்தேதி அப்ளை பண்ணா ஓகே எடையில இருவத்தஞ்சு இருபத்ரெண்டுலே அப்ளை பண்ணேனா வெயிட்டிங் லிஸ் சொல்ச்ரோ அதுக்கப்புறோ முப்பதுக்கு அப்புறந்தா ஓகே பண்ணு ஓகேக்கு ஒரு மெசேஜூ அதுக்கடுத்து எத்தன நாள்க்கு அப்புறோ டெலிவரி பண்றேன்னு அதுக்கு கொஞ்சோ டையோ எடுத்துக்கு
ஆமா கரெக்டா சொல்லுங்க தோழி ஏன்னா இப்போ நிறைய கேஸ் பிரச்சனை இருக்கா அதுவும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் இல்லையா தோழி ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அடுப்புல அப்டியே உக்கார வச்சுட்டு ஸ்லோல வச்சுட்டு நம்ம வந்து உட்காந்துடுறோம் அடுப்புல அப்டியே அந்த கேஸும் ஸ்லோல வை எவ்ளோ ஸ்லோல வச்சாலும் பாஸ்ட்ல வச்சாலும் கேஸ் அந்த போற அளவு போகதான் செய்யும் அது நம்ம என்ன பண்ணனும் அப்டியே வச்சுட்டு அதே மாதிரி தண்ணி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அப்டியே கொதுச்சுட்டே இருக்கும் அதுவும் நம்ம வச்சுட்டு அப்டியே வேஸ்ட் பண்ணிடுவோம் சோ அந்த மாரி விஷயம் எல்லாம் நம்ம கம்மி பண்ணா நம்மளுக்கு அது ஒரு சேமிப்பா இருக்கும் கேஸ் அந்த அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு அதிகமா தெரியாது இல்லையா
ம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க அ கரண்ட்டும் செரி தண்ணியும் செரி கேஸு இதெல்லாம் நம்ம கொஞ்சோ பாரத்துதான் பயன்படுத்தணும்
ஆமா ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்து க்கு நம்ம கம்மியா யூஸ் பண்ணாதா நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு வரும் ஏன்னா இப்ப எல்லாம் கேஸ் வரறதே ரொம்ப கஷ்டம் அது வேற இல்லாம இப்போ நிறைய எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாம் கூட வந்துடுச்சு அதுக்கு மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ற மாதிரி
ம் ஆமா தோழி ஆமா தோழி நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலா கொஞ்சோ கேஸ் கம்மி பண்ணிட்டு அப்பறோ கொஞ்ச நேரோ வந்து இண்டெக்ஸ்டென்னு அ ஸ்டவ் அது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி பண்ணிக்கலா
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி
ம் இருந்தாலும் இப்பவும் பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்ல வெற றகு தான் சமைக்கிறாங்க ஐ மீன் அவங்ககிட்ட கேஸ்ல்லாம் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா சாதோ இதெல்லாம் அடுப்புல வச்சிருவாங்க சாதோ அந்த மீன் வறுக்குறது ஆ அந்த மாதிரி உள்ளது இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருக்கோமா அப்ப நமக்கு லீவா தான் இருக் அவங்க டீச்சர் தான் அ லீவா தான் இருக் குன்றனால ஞாயிற்றுக்கிழையிலல்லாம் மேக்ஸிமம் அசைவம் சமைப்பாங்க அதெல்லாம் அவங்க அடுப்பிலே சமச்சிடுவாங்க ஆ எப்பவுமே ஸ்கூலுக்கு கிளம்பறதுக்கு முன்னாடி சாதோ எப்பவும் அடுப்புல வச்சிருவாங்க மித்ததுலாம் அவங்க கேஸ்ல பண்ணுவாங்க நானே பார்த்துருக்கேன்
ம் அந்த மாதிரில்லாம் பண்ணும்போது நம்மளு க்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் நம்மளுக்கே அது ரொம்ப நாளைக்கி வரு கேஸு அந்த பிரச்சனையு நம்மளுக் அதிகமா தெரியாது இல்லையா தோழி
அது உண்மைதா பட் இருந்தாலு அவுங்களுக்கு கேஸ் வாங்குற இது இருக்கு
அப்டியே பின்னாடி வந்து ம் ம்
ஹலோ
கேக்குதுங்களா தோழி அ அ கேக்குது கேக்குது ம் அதுதா இதுவோ அந்த கிர கேஸ் இருக்கட்டு இந்த கரண்டா இருக்கட்டு நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டு நம்ம யூஸ் பண்ணனுனா நம்மளுக்கு தா அது பிரயோஜனோ அது கஞ்சத்தன இப்ப நறிய பேர் இன்ன சொல்லுவாங்க இப்போ என்னடா இவ வெளில போன ஒன்னே இப்ப பாத்ரூம்ல இருந்து வந்தா கூட ஒரு சுச் ஆஃப் பண்றது கூட மறந்துற்றாங்க அது சொல்ன்னா ஆஃப் பண்ண மாட்டியா லை ட் அது கேட்ட அது என்ன சொல்லுவாங்க பா இன்னா இன்னா நீ கஞ்சத்தனமா பண்ற இப்போ கொஞ்ச நேர அந்த லைட்டு இந்துச்சின்னா என்னதா ஆகு உனக்கு அப்டியே கரண்ட்டு பில் வந்துருமா அப்டின் எல்லா கேப்பாங்க அது கஞ்சத்தனோ கடையாது அது ஒரு அவேர்னஸு அதுவு நம்ம பாத்து வெச்சி நம்ம பாத்து யூஸ் பண்றதுது நல்லது தான தோழி
ம் அது உண்மதா தோழி அதுக்கு ஏத்த மாரி நம்ம கொஞ்சோ அ யூஸ் பண்ணம்னா ஃபியூச்சர்ல கரண்ட்டு சேவ் பண்லா அப்புடிங்கிற மாரி சொல்றாங்க ம் நம்மளு கொஞ்ச பாத்து பயன்படுத்தணுனா கரண்ட்டு பில்லு கம்மியா வரு
ஆமா நம்மளுக்கு தா அது உதுவியா இருக்கு அதே மாத்ரி இந்த கரெண்ட் இருக்குட்டு கேஸ் இருக்குட்டு தண்ணி இருக்குட்டு இது ரொம்போ டெய்லி நம்ம ரொட்டீனுக்கு ரொம்ப தேவ் வியான பொருள்கள் கரெட்டா
ம் ஆமாத்
ம் அதுதா அது நம்ம பாத்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட்டா பாத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோனாத அப்போ நம்ம முன்னாடி இருக்றவுங் கிட்ட சொல்லலா நீங்க அதிகமா தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க கேஸு பாத்து யூஸ் பண்ணுங்க அப்டின்ட்டு நறிய நம் ம அட்வைஸ் பண்ணலா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்ல எல்லாமே கொண்டு வர்ணு இந்த மாரி வேஸ் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு நம்ம முன்னாடி இருக்குறவுங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே செரி பண்ணிட்டு நம்ம வீட்ல ஃபஸ்ட்டு நம்ம இத பயன்படுத்தணு அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி இருக்கவுங்க ட்ட சொல்னா அவுங்களு செரி நல்லது தான சொல்றாங்க அப்டின்ட்டு கேப்பாங்க
ம் ஆமா தோழி அ ரொம்ப சரியா சொன்னீங்க அ நம்ம நெறயா பேஸ்னோ தண்ணி பத்தி கேஸ் பத்தி கரண்டு பத்தி நெறைய பேஸ்னோ அடுத்த வாய்ப்புல தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி
கடந்து பேசுனு ரொம்ப நன்றி தோழி
அ நன்றி